சிஸ்டர் நம்
நல்லாருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கே சிஸ்டர் சாப்ட்டீங்ளா
இல்லப்பா இனிமே தா சாப்பனும் நீங்க சாப்டாச்சா
ம் சாப்ட்டு முடிச்சுட்ட சிஸ்டர் இப்பதா சாப்ட்டு தண்ணி குடிச்சிட்டு இருக்கேன் நீங்க அ நானா நா வந்து கீ ரைஸ் சாப்ட்டேன் இன்னிக்கு கொஞ்ச ஃப்ரைடேனால ஆமா கீ ரைஸ் செஞ்சுட்டாங்க வீட்ல
எல்லாருக்குமே அதானா இல்ல உங்களுக்கு மட்டுமா
இல்ல இல்ல எல்லாத்துக்குமே தனித்த தனித்தனியாளா செய்ய மாட்டோ சிஸ்டர் இருக்றதே மூணு பேரு இதுல தனித்தனியா செஞ்சுட்டுருந்தா ஒரு ஏழு பேர் எட்டு பேர்ந்தா தனித்தனியா செய்யலாம் மூணு பேரு தானே அது புடிக்கலன்னா ஓகே தனியா செய்வாங்க ஆ எல்லாரும் சாப்டுவும் கீ ரைசுங்கிறது எல்லாருமே சாப்றதுதா
இல்ல அது கீ ரைஸ் வந்து சப் ப்புனு ஒரு டேஸ்ட்டே இல்லாத மாரி இருக்கும்ல இல்ல நீங்க ஏதாச்சும் வேறு ஏதா ஆட் பண்ணுவீங்களா
இல்ல இல்ல அ சைடிஸ் வந்து ஏதாது செஞ்சு வச்சிருப்பாங்கல்ல அதனால தெரியாது
ஓ கீ ரைஸ்கு பொட்டடோ நல்லாயிரு
அ பொட்டடோ வச்சிருப்பாங்க இல்லன்னா வேறதா இன்னைக்கு ஃப்ரைடே வேற அதனால ஏதாது செஞ்சு வச்சிந்தாங்க சாப்ட்டேன் கத்திரிக்கா தொக் கு வச்சிருந்தாங்க அது கொஞ்ச நல்லா இருக்கும் அந்த எண்ணெக்காய் மாரி செய்வாங்க இல்லயா ஆ அது நல்லா இருக்கும்
ஓ சூப்பர் சூப்பர் நீங்க சமையல் தானா இல்ல அம்மா சமையலா
இல்லங்க சிஸ்டர் அம்மாதா சமைப்பாங்க இங்கருக்குற வரைக்கும் அம்மா தா இன்னோரு வீட்டுக்குன்னு போனாதா நம்ப அந்த அந்த கிச்சன் பக்கம் போறது ரொம்ப செய்ய மாட்டே எப்பயாவது அப்பப்ப நமக் கு வேணுங்றது நமக்கு பிடிச்சது அப்டி செய்யறப்ப கிச்சன் பக்கம் போவே மத்தபடி மோஸ்ட்லி வந்து அம்மா விட மாட்டாங்க என்னய அ சொதப் பிரிவேனு இல்ல அ அது ஒன்னு சொதப்ப மாட்டே சாப்ட முடியாது டேஸ்ட் இருக்காது என்னதா இருந்தாலு அவுங்களுக்கு ஒரு என்னா சொல்றது அவுங்க கையால செஞ்சு சாப்ட்டாதா சாப்ட்ட மாரி இருக்குங்கிற ஒரு இது து அவங்களுக்கு தாட்டு அது நா சொல்லுவே ஒனக்கு மட்டு எப்பயுமே நீயா வந்து செய்யணு நான் செஞ்சாலே ஒனக்கு புடிக்காது அப்டின்பே அது இல்லாம என்ன வந்து செய்ய சேரி இது வரைக்கு இருக்கு இங்க இருக்குற வரைக்கு கொஞ்ச நல்லா இருந்துக்க கொஞ்ச ஜாலியா அப்றோ போற வீட்டுல போய் நீ சமச்சுக்க அப்டின்ட்டு அவங்களுக்கு ஒரு இது அதனால சிஸ்டர் நீங்க எப்டி இருந்திருக்கீங்க இங்க வந்து சமச்சிருக்கீங்ளா இல்ல அம்மா வீட்ல
அம்மா வீட்ல இருக் கவரையு நானு அப்டிதா ரொம்ப ரேர் தா ஆக்சுவலாக ஸ்கூல் முடிச்சோனே காலேஜூ காலேஜ் முடிச்சோன்னே ஒடனே ஒர்க்கு போயிட்டே அதனால கிச்சன் பக்கம் போறதுக்கான வாய்ப்பு எனக்கு கெடைக்கல வீக்கெண்டு இதுக்கப்றோ வீக்கெண்ட்லந்து எங்க கொஞ்ச வெளியே இருக்க ப்ரோக்ராம் வந்துரும் அ மோஸ்ட்லி வீக்கெண்ட் வந்துச்சுனா எதாச்சும் ப்ரோக்ராம் வந்துருமா அதனால அவ்வளோக்கா நா கிச்சன் பக்கமே போக மாட்டே என்னைக்காச்சும் ஒரு நாள் நைட் டைம்ல வேணா அதுக்கு செய்வேன் தோச போ தோச ஊத்துறது அந்த பொட்டேட்டோ ஃப்ரை அந்த மாரி மட்டு தான் பண்ணிட்ருந்தே இப்போ ஆஃப்டர் மேரேஜும் அதே மாதிரி தா சொல்லலா ஏன்னா இங்க அத்த சூப்பரா சமப்பாங்க ஆ ஆக்சுவலா ஹோட்டல் வச்சிருந்தாங்க ஆமா ஹோட்டல் வச்சுருந்தாங்க அதனால சொல்லிட்டு அவங்க சமச்சா சூப்பரா இருக்கு எனக்குமே அப்டிதா அவங்க செஞ்சா நல்லாருக்குன் சொல்லிட்டு மோஸ்ட்லி அவங்க தான் செய்வாங்க நான் எதாச்சு ஹெல்ப் பண்ணுவே காய்கறி கட் பண்றது ஆ வீடு கூட்றது பாத்திரம் வெளக்குறது அந்த மாரி ஹெல்ப் மட்டுந்தா நானு மத்தபடி அவங்க வெளிய போயிட்டாங்க அப்டின்னா நான் செஞ்சே
பான் பண்ட்டுக்கு வேல ரொம்ப இருக்காது
ஆமா இப்போதைக்கு வேற நைட் டின்னர் மட்டு நா பண்ணிருவே எப்பவுமே அவங்க நைட் டைம்ல கொஞ்சோ ரெஸ்ட் எடுக்கட்டுனு சொல்லிட்டு ஆஹ இல்லப்பா பண்ணுவே ஓரளவு அந்த மாரி
அப்டியா ஓகே ஓகே சிஸ்டர் பாப்பாக்குலா நான்வெஜ் குடுப்பீங்ளா இல்ல வெஜ் மட்டுந் தானா
ஆ நான்வெஜ் சாப்டுவப்பா முட்ட டெய்லியு குடுத்துருவே ஒன்னொன்னு அப்புறோ சிக் கன் செஞ்சாங்கன்னா சிக்கன் வந்து அந்த கொழம்புல போட்டா கிரேவில போட்டா சாப்ட மாட்டாங்க அவளுகுன் தனியா அந்த சில்லி மாரி ஆ மசாலா போட்டு பெரட்டிட்டு கார இல்லாம மசாலா பெரட்டிட்டு சில்லி மாரி போட்டு குடுத்தா அத கொஞ்ச விரும்பி சாப்டுவாங்க அதனால சிக்கன் செஞ்சா அவங்களுக்குன்னு ஒரு நாலு பீஸ் வந்து ம சில்லிக்காக எடுத்து வச்சுருவோ அது எனக்கு எண்ணெனு ஆயில் ஐட்டம் சொல்ட்டு எனக்கு பயமா இருக்கு
ஆமா ஆயில் ஐட்டம்ஸ் ரொம்ப அது குடுக்க கூடாதுல இப்பயே வந்து கொழந்தைங்களுக்கு
ஆமா எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒன்னு ரெண்டு அந்த மாரிதா குடுப்பே வீட்ல அங்க அத்த திட்டுவாங்க இப்டியே இருந்துச்சுன்னா புள்ள ஒழுங்க ஒரு சாப்ட மாட்டா எது சாப்பட்றாலோ விரும்பி சாப்பிட்றத குடு அப்டின் சொல்லவு நானு ஒன்னு கண்டுக்கறதில்ல
இப்ப வந்து இப்பதா வந்து சொல்றாங்க முன்னெல்லா வந்து எல்லாமே குடுத்தாங்க அந்த ஒரு ஆறு மாசத்துலே வந்து சாப்பாடு ஊட்ட ஆரம்பிச்சிருவாங்க ரச ரச சாரோ அந்த பருப்பு சாதோ ஊட்டுவாங்க எல்லாமே குடுக்க ஆரம்பிச்சாங்க இப்ப என்னாடான்னா என்னோட சிஸ்டரோட பொண்ணுக்கு வந்து மொட்டடிச்சப்ப கொண்டு போய் பொங்கல் கேட்டான் சொல்ட்டு பொங்கல அவெ கையில இருந்து வாங்கனும்னு பொங்கல் குடுத்தா இல்ல இல்ல குடுக்காத இனிப்பு குடுக்க மாட்டே நானு ஒரு வருஷத்துக்கு அப்புற தா டாக்டர் குடுக்க சொல்லி ஏ அவெ வாங்குனா எ கையில இருந்து அப்டின்னா இல்ல இல்ல நீ குடுக்காத அவெ சாப்பிடுவான்னு நானு குடுக்க மாட்டே இனிப் இப்ப அப்டிங்கறா அத விடுங்க
ஐயோ
ட்டானா ப்பதா ஃபஸ் ஸ்ட்டைம் வந்து அவ பண்ணத நா இப்பதா பாக்குறே இப்டிலா கூட குடுப்பாங்களா கொழந்தைக்கி அ ரசோ சாப்பாடு இருக்கு இல்லையா அத வந்து கொஞ்சோ எடுத்துக்குறா அ எஃகு வந்து அவ வந்து சொன்னா இந்த ரச சாப்பாட்டுல முட்டைய போட்டு அடிச்சு குடுங்கன்னு நா என்னா பண்ட்டே பச்ச எனக்கு தெரியல என்ன முட்டைய போட்டு அடிக்க சொல்றா என்ன பச்ச முட்டையான்ட்டு எல்லா சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அவ கேக்குறா‌ எ இங்க பாருங்க இப்டி பொண்ண வளத்து வச்சிருக்கேன்ட்டு எங்க அம்மாட்ட கேக்குறா அவ எனக்கு தெரியல யாராவது முட்டைய போட்டு அடிச்சு கொழந்தைக்கு கொடுப்பாங்களா பச்ச கொழந்தைக்கு அப்டின்னு
ரசசாதத்துல முட்டையா
முட்டைய போட்டு அந்த ஒயிட் அந்த வெள்ளக்கரு இருக்கு இல்லையா
ஆமா
அத மட்டு அந்த அத மட்டு போட்டு ரச சாபாட்டுல அடிச்சி குடுக்குறோ அத பாத்தாலே எனக்கு ஒமட்டுது ஐயோ எனக்கு என அதுதா கேக் குறே ரச சாப்பா அ ரச சாப்பாடு கூட இல்ல அ வெறு சாப்பாடுல போட்டு அத முட் முட்டைய போட்டு தண்ணிய ஊத்தி எங்க அம்மா சொன்னது நீ வந்து அப்புட்லா குடுக்காத கொஞ்ச ரசம் சா ரசம் சாப்பாடுல நல்ல மைய பெசஞ்சி அப்டி குடுத்து ஊட்டு அப்டின்னுச்சு அ எங் அவ கேக்கல அவ வந்து ஒயிட் ரைஸ்ல அந்த வெள்ளக்கருவு போட்டு அடிச்சி எங்க அம்மா அப்பயே ரசத்த ஊத்திடுச்சு தண்ணிக்கு பதுலா நீ தண்ணிலா ஊத்தக்கூடாது கொழந்தைக்கி ரச தா குடுக்கணு அப்டின்ட்டு ரசம் சாப்ட்டாதா ஜீரனோ ஆகு அப்டின் சொல்ட்டு ரசம் ஊத்தி குடுத்துட்டாங்க அது அப்டி ரொம்ப என்னா சொல்றது அந்த அ கஞ்சி ரொம்ப கெட்டியா காச்சுனா எப்டி இருக்கு அந்த மாரி இருந்து நா பக்கத்துல ஒக்காந்தது ஊட்டுறா அந்த பைய வாயிலே வச்சுட்டு எறங்குது அது எறங்குதா எறங்கலயானு தெர்ல உள்ள போகுது கொஞ்ச கொஞ்சமா எனக்கு இன்னமு அதிசயமாவே இருக்கு யாராவது ப முட்டைய போட்டு அடிச்சு குடுப்பாங்கல்லா சாப்
இல்ல பச்ச முட்டையே வந்து ஆக்சுவலா குடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுல நெறைய இன்ஃபெக்க்ஷனு
பச்ச முட்டல்ல வெ பாயில் பண்ணது தா பாயில் பண்ணதா குடுத்
அது தானேப்பா அது க்காகவா அதுக்கா இவ்ளோ ரியாக்க்ஷனு நானுமே குடுப்பே வா வெள்ள ட்டகரு தானே
அப்டியா குடுப்பாங்களா எனக்கு வந்து தெரியாது முட்டை வந்து அப்டியே குடுப்பாங்க பாயில் பண்ணது ஒரு ஒரு வயசுக்கு மேல குடு ப்பாங்க நெனைக்கிறே ஒன்ற வயசு மேல குடு
ஆமா ஆமா ஒரு வயசு க்கு மேல என்ன பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி வெவச்சு அந்த வெள்ள கருவ மட்டும குடுங்க மஞ்ச கரு வந்து கொஞ்சொ அடைக்கிற மாரி இருக்குல்ல அதனால மஞ்ச கருவ வந்து கொஞ்ச லேட்டா குடுத்துக்கலா இப்பதிக்கு அந்த வெள்ள கருவ மட்டு கொஞ்ச கொஞ்சமா புட்டு குடுங்க அப்டின்ற மாரி சொன்னாங்
த்துல வந்து அரச்சு குடுப்பீங்களா
அது அரைக்க மாட்டோ அது ஆக்சுவலா ஒரு வயசுலலா பல்லு வந்
பையனுக்கு வந்து இப்பதா பதினோரு மாசோ
ம் ம்
டாக்டர் இப்டிதா கொடுக்க சொன்னார் அப்டே எனக்கு ஒரே ஷாக் என்ன இது முட்டைய போட்டு அடிச்சு கொடுக்குறாளே இவ ஒரு த்தி இப்டி எத்தா
இல்ல அரச்சு குடுக்குறது க்கு தேவயில்லப்பா அது வந்து‌ நம்ம கொஞ்ச கொஞ்சமா புட்டு வெச்சு அப்டியே கொடுத்தோம்னா அதுவே அதுதா டேஸ்ட்டு அரச்சி குடுத்தா அந்த ஸ்மெல்லு தா வரு
ஆ அததா நா சொல்றே நா வந்து எனக்கு வந்து பக்கத்துல உக்காந்தாவே எனக்கு அப்டே ஒமட்டுது நா வந்து கேக்குறே நீ சாப்டுவியா இத நீ ஏன்னா மிச் கொழந்தைங்க மிச்ச வெச்சத அவங்க சாப்ட்டுதானே அவங்க சாப்புட மாட்டாங்கலே சில டைம்மு‌ கு அவங்கம்மா சாப்ட்ருவாங்களே நீ சாப்டுவியா நா சாப்டுருக்கே நல்லா இருக்கு அப்டிங்குறா ஐயோ எனக்கு என்ன சொல்றதையு இல்ல அதுல வேற இன்னொரு பொண்ணு வந்து என்ன பண்ணுது அந்த ரொம்ப கெட்டியாயிருது அவனுக்கு ஊட்ட ஊட்ட கொஞ்ச கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கிறா வேற பச்ச தண்ணிய இவங்க அம்மா வேற திட்டுறாங்க எதுக்கு கொழந்தைக்கு இப்டி பச்ச தண்ணில ஊத்தி இந்த மாரி குடுத்துக்கிட்டு இருக்கா அப்டின் ஏன்னா ரசம் சாப்பாடு தா குடுக்கணு அதுதா நல்லது கொழந்தைங்களுக்கு அப்டின்னு சொன்னாங்க இவ என்னன்னா மு முட்டைய அடிச்சு ஊத்தி குடுக்குறா அஹ புதுசு புதுசா இருக்குங்க ஏன்னா இந்த மாரி இப்ப வேற இப்ப இந்த ஜென்ரேஷன்ல கொழந்த பெத்திட்டு நெறைய பேர் அப்டித்தா சொல்றாங்க சில பேர் சொல்றாங்க பிஸ்கட் வந்து கொடுக்க கூடாது ரெண்டு வயசு வரைக்கு அப்டிங்கிறாங்க கொழந்தைங்களுக்கு அ இதெல்லா புதுசா இருக்கு எனக்கு என்னமோ
ஆமாம் பிஸ்கட் வந்து கொடுக்ககூடாதுனு சொல்லுவாங்க ஒரு வயசு வரையு பிஸ் கெட் கொடுக்கக்கூடாது பால் கொடுக்ககூடாதுன்னு சொல்லுவாங்க
ஹ
மாட்டு பால் வந்து ஆ மாட்டுப்பால் வந்து இன்ஃபெக்சன் ஆகு பால் பவுட்ரு வேணா மிக்ஸ் பண்ணி குடுத்துக்குலா
ட்டாங்க அது தெரியு பிஸ்கட் வந்து அ எப்டியு பல்லு வந்ததுக்கு அப்பற தா கடிக்கிற மாரி இருந்தாதா குடுப்பாங்க சாப்புறதுக்கே அ அதுக்கப்பறோ கூடயா கொடுக்க மாட்டாங்க ஒரு ஒரு அந்த பல்லு வந்து அதுக்கு அப்பற கூடய பிஸ்கட் குடுக்
பிஸ்கட் வந்து ஃபுல்லா மைதா சுகர் தானே அது வந்து க கொழந்தைங்களுக்கு ஆ கொழந்தைங்களுக்கு வந்து பசிய கட்டிரு அது ரெண்டாவது மோஷன் போறது ரொம்ப ப்ராப்ளமாயிடு அதனாலேயே சொல்லுவாங் நாலா குடுக்கக்கூடாதுன் தா சொல்லுவே ஆனா எங்க வீட்ல வந்து நாங்கலா பொண்ணு புள்ளைங்க வளக்கலயா நாங்கலா பிஸ்கட்டு குடுத்துதா வளத்தோ அப்டின்னு சொல்லிட்டு அது ஒரு கத
சொல்றே அந்த காலத்துல எல்லாமே குடுத்தாங்கில்லிங் இந்த காலத்துல என்னமோ அத கொடுக்க கூடாது இத கொடுக்க கூடாதுங்கிறாங்களேன் தோணு
ஆமா ஆமா அது ஒரு ப்ராப்ளம் தா என்னய்மே திட்டிட்டு தா இருப்பாங்க
ஏனா அந்த காலத்துல என்ன அவுங்க எல்லாம் அவுங்களு வளத்தவங்கதா நம்ம எது சொல்ல முடியாது அப் பியு நல்லாதா வளந்திருக்கோம் இப்ப இப்பதா வந்து நம்ம அப் டியாய்ருமோ இப்டி நமக்கு இருக்கிறது நமக்கு அவுங்களுக்கு இருக்கறது அவுங்களுக்கு
ஆமா கண்டிப்பா
நீங்க எதாவ்து குடுக்காம இருந்தீங்ளா இந்த மாரி பெரியவங்க சொல்லி உங்க பாப்பாக்கு சின்ன வயசு
ஆ அது வந்து ஆறு மாசத்துல எல்லா பால் குடுக்க சொன்னாங்க மாட்டுப்பாலு டப்பால போட்டுக்குடு அப்பதா உங் உன்ன வந்து ஃப்ரீயா இருக்க விடுவா அப்டின்ற மாரி சொன்னாங்க நா வந்து பால் குடுக்கவே மாட்டே ஒரு வயசு வரையு பாலு குடுக்கக்கூடாது சுகர்ரு சால்ட்டு எதுமே சேக்க கூடாதுன் சொல் ட்டு ஆறு மாசத்துலய ஆனா ஃபுட்டு ஊத்தியாச்சு
ம் ஆனா குடுத்துருவாங்கல்ல எப்பய்மே அது எல்லாருமே பண்றத் தா ஆறு மாசத்துக்கப்றோ சாப்பாடு குடுத்துருவாங்க
ஆமா அது வந்து ச உப்பு வந்து இப்ப என்னைய திட்டுவாங்க நீ உப்பு இல்லாம சாப்பிடுவிய நீயி கொழந்தைய ஏ இவ்ளோ போட்டு இம்ச பண்ற ஆ அது எப்டி உப்பு இல்லாம அத போய் எப்டி சாப்புடு அப்டி சொல்ட்டு திட்டுவாங்க என்னிய அது உப்பு சேக்கக் கூடாதுன் சொல்லிருக்காங்கன் சொல்ட்டு நா சேக்கல சேர் ஒரு வய சு வரைமே சேக்கல அதுக்கப்பறந்தா சேத்து குடுத்துட்ருக்கே இப்போ
ஓ ஓகே சிஸ்டர் பாப்பா எந்திரிச்சிடாலா ஏனா டைம் ஆயிருச்சு பாப்பாக் சாப்பாடு குடுக்கணுங்க சிஸ்டர்
ஆமா நா பேய் செக் பண்றே
ஆ சரிங்க சிடர் போய் பாப்பாக் சாப்பாடு குடுத்துட்டு அப்பறோ வாங்க பேசலா
ஓகேப்பா ஓகே பாய்
டகா